இப்ப கேக்குதா ஆ இப்ப கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்டர் உங்களுக்கு
ஆ கேக்குது என்ன பண்றீங்க
ஆ சும்மாதான் சிஸ்டர் இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க என்ன பண்றீங்க
நானும் சும்மாதான் இருக்கன் இல்ல இப்ப நைட்டு பிரியாணி பண்ணலானு இருக்கேன் எப்டி பண்றதுன்னு தெர்ல
ஆ ஆ பண்ண தெரியும் சிஸ்டர்
ஆ சொல்றீங்களா சிஸ்டர் கொஞ்சோ
ஆ என் வி எத்தன கே ஜி சிஸ்டர்
ஒன் பிப்டி இல்ல ஒன் கே ஜி
ஒன் கே ஜி யா
ஆமா
ஒன் கே ஜி க்கு வந்து ஒரு ஃபோர் கிளீயரா கேக்குதா சிஸ்டர்
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
ஆ ஒன் கே ஜி க்கு வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆனியனு ஃபோர் ஹண்டரட் கிராம்ஸ் டொமேட்டோ அப்பறோ ஆமா ஆமா இ போலதான் எடுத்துக்கணும்
இனிக்குன்னு சொல்லுவாங்களே பரவாயில்லயா
என்ன சிஸ்டர்
இல்ல ரொம்ப அதிகமா தக்காளி போட்ட இனிக்கும் சொல்லுவாங்களா இனிக்கு
எது இல்ல இல்ல சிஸ்டர் ஈக்குவலா தான் போட்னும் ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் தான் போனும் ஒன் கே ஜி க்கு ஃபோர் ஹண்ட்ரட் போனு போ ட்டு வெங்காயத்த போட்டு தாளிச்சுடுங்க ரொம்ப ஃபுல் அக்யூரேட்டல்லா எனக்கு கிராம்ஸ்ல்லா தெரியாது ஏதோ நார்மலா சொல்ற கேட்டுக்கோங்க ஆ ஓகே அதா ஃபஸ்ட்டு ஆனியன போட்டு இது பண்ணியிருங்க அதுக்கு முன்னாடி பட்ட ஏல
ஆ பட்ட ஏலக்காலா சும்மா நார்மலா ஒண்ணு ஒண்ணு போட்டா போதுமா இல்ல அதுவுமே
இல்ல ஒரு ரெண்டு மூணு அப்டி போடுங்க
சரி ஓகே பட்ட ஏலக்கா கிராம்பு வேற என்ன இப்பேவு வந்த அதா அந்த பிரியாணி எல அப்டின்லா சொல்லுவாங்களே
பிரியாணி எல அதுலா வேணா ரொம்ப ஃப்ளேவர் இருந்தா அது நல்லா இருக்காது சும்மா லைட்டா ஃப்ளேவர் இருந்தா போது போட்டு ஒரு ஆயில் ஒரு கரட்டா ஊத்திக்கோங்களே எனக் கரட்டா தெரில ஆயிலு
சரி ஓகே ஆ
அப்றோ ஆனியன் போட்டு கொஞ்சோ ப்ரௌனா வர வரைக்கோ ஃப்ரை பண்ணிருங்க ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி சும்மா ஒரு ஒரு கை பிடில கட் பண்ணி வச்சிருப்பீங்ல்ல அதுல ஒரு ஒரு கைப்பிடி கொத்த மல்லியு புதினாவு போட்டுட்டு ஒரு ஒரு இது ஆ இது பச்ச மொளகா வெறும் நாலஞ்சு போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சோ கொஞ்ச நல்லா வதக்கிட்டு அப்பமா ஆ கர்டு வந்து ஒரு ஒரு டென் ருபீஸ் பாக்கெட் இருக்கும்ல ஆ அது அது யூஸ் அது போட்டுக்கோங்க அந்த கர்டு ஃபுல்லா போட்டு
ம்
ஆ கொஞ்சோ இது பண்ணிட்டு் டொமேட்டோ போட்டுக்கோங்க அதையு போட்டு நல்லா வதக்கி ஆ ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு வெ கொஞ்ச நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா சில்லி பவு சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க உங்குளுக்கு காரம் எவ்ளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்காங்க
நார்மலா இப்ப ஒரு ஸ்பூன் போடுவாங்க அந்த மாரி சொல்வாங்கல்ல
அதா அவங்களுக்கு எப்டி நீங்க ரொம்ப காரமா சாப்டுவீங்களா இல்ல கம்மியா சாப்டுவீங்ளா ஆ அப்போனா நீங்க ஒரு ஒரு ஸ்பூன் அப்டி போட்டுக்கோங்க காரம் போட் டு நல்லா அந்த எண்ணல்லா பிரிஞ்சு வரும்லா கொஞ்சோ நல்லா டீப் ஃப்ரை ஆய்ட்டு அதுக்கப்புறோ ச அரிசி ஊற வச்சிருங்க மொதல்லே இது ஸ்டாட் பண்ணும் மோது
ம் எ பாஸ்மதி ரைஸ் சொன்னாலு ஓகேவா இல்ல நா தீரக்கக்காம சொல்லுவாங்கல்ல
பெ சீரகோ ரெண்டுமே ஒரே ஈக்வல் தா
ஓகே
ஆ இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா இத தண்ணில்லா வத் இதுல தண்ணி ஊத்திருங்க இந்த தாள்ச்சு வச்சிருக்கீங்களா இதுல கரெட்டா தண்ணி நீங்க எப்டி வடிச்சு போடுவீங்களா
இல்லல்ல டேரக்ட்டா தா போட்ருப்பாங்க
இதுல இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க அனமா அங்க இஞ்சி பூண் போட்டுக்கோங்க அமா டேரக்டா போட்ந்தீங்கன்னா நீங்க வந்து தண்ணி கொஞ்சோ ஒரு ஒரு ஒன் கேஜிக்கு வந்து டபுளா ஊத்துற மாரி இருக்கோ தண்ணி ஒரு ஒரு கிளாஸ்
ரெண்டு லிட்ரு ஊத்தணமா ஆமா இந்த தண்ணி படி கலந்து சொல்வாங்கல ஒரு படி அரிசி போட்டனா ரெண்டு
ஆ அந்த ரெண்டு படி தண்ணி ஊத்தணோ அந்த மாரி அந்த மாரி ஊத்தணோ இல்ல வடிச்சு போ ட்டன்னா நீங்க வடிச்சு போட்டு ஆஃப்பா எடுத்துட்டு வடிச்சு போட்டு அது முழுகுற அளவுக்கு தண்ணி ஊத்தணு அந்த மாரி ஊத்தி தம் போட்டு வக்கணு
இஞ்சி பூண்டு ரெண்டு இது பண்ணதுகப்றோ ஆட் பண்ணுமா
உப்பெல்லா ஆட் பண்ணிருங்க சிஸ்டர் உப்பெல்லா ஆட் பண்ணிட்டு அந்த தண்ணி ஊத் ஊத்திவிங்களா அப்ப அந்த தண்ணில நீங்க டேஸ்ட் பாருங்க உப்பு வந்து கொஞ்சோ ஆ நல்லா க கரைக்கிற மாரி உப்பு கரைக்கிற மாரி இருக்குல்ல அந்த மாரி இருக்கணு அப்பதா உங்களுக்கு அந்த சாப்பாட்ல வந்து உப்பு புடிக்கும்
சிஸ்டர் சிக்கன் வந்து தனியா ஃப்ரை பண்ணி போடுவீங்களா இல்ல அதுலயே மிக்ஸ் பண்ணிருவீங்களா சிக்கன
சிக்கனா சிக்கனா அதுலேத மிக்ஸ் பண்
பண்ணிருவீங்களா சரி ஓகே
ரொம்ப நாள் ஆயிருச்சா கொஞ்சோ
சேரி சேரி ஓகே ஓகே ஓகே ம் இல்ல சில பேர் வந்து சிக்கன வந்து தனியா மசாலா போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு ஃப்ரை பண்ணி மேல போடுவாங்கல்ல
அது வந்து த என்னவோ சொல்லுவாங்களே அது என்னமோ ரைஸ் சாப்பாடு மந்தி சாப்பாடு சொல்லுவாங்களே அந்த மாரி செய்வாங்க அந்த மாரி செய்வாங்க சில பேரு
ம் ஆமா
அந்த மாரி பண்ணுவாங்க அதா அந்த மாரி பண்ணா நல்லா இருக்கு பிரியாணிய விட இந்த மந்தி சாப்பாடு பண்ணா நல்லாருக்கும்
இது இதுவு பிரியாணிக்கு என்ன மசாலா ஆட் பண்ணுவீங்க மேம் நம்ம வந்து சில்லிபவுடர் மட்டுதா இப்ப ஆட் பண்ணிருக்கோ பிரியாணி மசாலா போடுவீங்களா அப்றோ என்ன போடுவீங்க வேற ஏதோ மசாலா
மசாலா எதும் போட மாட்டோ இது
நல்லா இருக்குமா
ம் நல்லா இருக்குமே நாங்க மோஸ்ட்லி இப்டி தா செய்வோ வீட்ல
மல்லித்தூளு இந்த ஜீரக ஜீரக தூளு சேம்புதூளு அதெல்லா ஆட் பண்ணுவாங்களே பண்ண பண்ண மாட்டீங்களா
அதெல்லா பண்ண மாட்டோ பண்ண மாட்டோ அது வந்து இந்த பிரியாணி மசாலா வந்து ஓவர் பிளேவர் குடுக்குல்ல அந்த பிரியாணி ப்லேவர் ரொம்ப குடுக்கு இதெல்லா அந்த அளவுக்கு இது பண்ணாது
ம் நார்மலா சும் நார்மலா இது பண்ண நல்லா இருக்குமா
ம் வெறும் சில்லி பவுடர் மட்டுமே நல்லா இருக்கும் அந்த உங்களுக்கு அந்த பிரியாணி ப்ளேவர் நல்லாவே குடுக்கும் அதுலயே
ஆமா இந்த பட்ட உ பட்ட ஏலக்கால்லா போட்ருக்கும்ல அந்த இதெல்லா வந்துருங்கிறீங்களா
நல்லா ஃப்ளேவர் வரு ஏன்னா பிரியாணில்ல அந்த பவுடர்ல வந்து ஃப்ளேவர் ரொம்ப அதிகமா இருக்கு நெறையா போட்டிருப்பாங்க அந்த பட்டேல நம்ம அந்த பவுட்ரு போடுபோது வந்து அந்த பிளேவர் மட்டும்தா அந்த பிரியாணிக்குல்ல வரு எங்க சித்தப் ப்பா வந்து பிரியாணி மாஸ்டர் தா அதனால வந்து அவங்க பண்றத பாத்துருக்கோ
ம் ம் நம்ம இப்டி எப்டி பண்ணாலு இப்ப கம்மியா பண்ணாலு அந்தளவு டேஸ்ட் இருக்காது நெறைய பண்ணா அது டேஸ்டா இருக்கும்
ஆமா
டிக்கும் டேஸ்டாருக்கும்
ம் ம் ம் அப்புறோ நைட்டு பிரியாணியா செஞ்சு கொஞ்சோ பார்சல் அனுப்பிவுடுங்க
நானே ஃபர்ஸ்ட் டைமா செய்றே சரி நா யூடியூப் தா பாப்பே அதிகமா ஒருவொரு ஆளு ஒருவொரு மாதிரி சொல்றாங்களா
செவ்வா நல்லா இருக்கு ஹவுஸு
இல்ல இத தேங்கால அரச்சி சேக்க மாட்டீங்களா தேங்கா முந்திரி எல்லா அரச்சி
அதல்லா அதல்லா போட மாட்ட சிஸ்டர் உங்களுக்கு வேணுனா ஆனியனோ முந்திரி எல்லா ஃப்ரை பண்ணி வேணா மேல வெச்சும்மா டெக்ரேஷன் மாரி போடுங்க மத்தபடி நெய் வேணா நெய் ஆட் பண்ணிக்கோங்க
நெய்லியே வறுத்து போடலான் சொல்றீங்ளா
நெய்ல அருத்து வருத்து கூட போடுங்க முந்திரி எல்லா நெய்ல வருத்து போடுங்க லாஸ்டா நெய் வேன்னாகூட அதா நீங்க பிரியாணில நெய் ஆட் பண்ணிகோங்க
ம் அவ்ளதா சரி நானு ட்ரை பண்ணி பாக்குறே சில்லி மட்டு போட்டு ஆனா நீங்க மோஸ்ட்லி எல்லாரு பிரியாணி மசாலா அந்த ஆச்சி பிரியாணி மசாலா இருக்குல அது சேர்த்து போடுவாங்க இன்னு கொஞ்சோ நல்லா இருக்கு அது கொஞ்சோ டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டா இருக்கு
அது டிஃப்ரெண்டா இருக்கு இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு இது நீங்க வந்து எடுத்தொட்னே நீங்க ஒன் கே ஜி பண்ணாதீங்க இத நீங்க ஆஃப் கே ஜி ஃபர்ஸ்ட்டு பண்ணி பாருங்க அது ஆஃப் கே ஜி பண்ணி பாத்துட்டு உங்ளுக்கு ரிசல்ட் டு எப்டி வருதுன் பாத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க பண்ணுங்க இதுல பிரான் கூட நீங்க இதே டைப் ல பண்லா நல்லாதா இருக்கு கொஞ்சோ மீடியம் சைட் சைஸ் ப்ரான் இருக்குல்ல அந்த மாரி வெச்சு பண்ணுங்க அதுவு நல்லாதா இருக்கு
சேரி பண்ற நீங்க சைடிஷ்லா இல்ல இந்த இது கஞ்சில்லா காய்ச்சுவாங்கல்ல ஆனியன் மட் கன்ல ஆனியன்ல சிக்கன் ஃப்ரை பண்ணிக்லா சிக்ஸ்டி ஃபைவ்வு இது க கஞ் ஆ ஸ்வீட்டுக்கு
ஸ்வீட்லா நாங்க அந்த அளவுக்கு பண்ண மாட்டோ சிஸ்டர்
ஆ ஏதோ சொல்லுவாங்க பிர்ணி கஞ்சி அதல்லா செய்வீங்ளா பிர்ணி பிர்ணின் சொல்லாங்கல்ல பிர்ணி கஞ்சி அவல் கஞ்சின்லா சொல்லுவாங்க ஒரு ஒரு ஏரியால ஒரு மாரி சொல்லுவாங்க
ஓ ஒரு ஒன் டைம் தா பண்ணுவோ ஒன்னு ரம்ஜான் இல்ல பக்ரீத் இந்த மாரி தா பண்ணுவோ
நீங்க பண்ண மாட்டீங்ளா
நா பண்ணுவே அதா இந்த டைம் தா பண்ணுவோ ஆ நார்மல் டைம்ல இந்த அளவுக்குலா பண்ணமாட்டோம் கேட்டாங்கன்னா வீட்ல கேட்டாங்கன்னா பண்ணுவோ ம்
ஆனா இங்கெல்லா மோஸ்ட்லி மேரேஜ்ல வந்து அதிகமா அந்த பிர்ணி இல்லாம இருக்காது பிர்ணி கஞ்
இதுல அங்க இங்க வந்து ஃபுல்லா வந்து ஸ்வீட் தா ஒரு ப்ரெட் அல்வா ஸ்வீட்டு இல்லாட்டி அந்த கேசரில வரும்ல அந்த ஸ்வீட்டு இதுதா ரெண்டு மோஸ்ட்லி இதா இருக்கு
ம் நா ட்ரை பண்ணி பாக்குறே எப்டி வருது ன்னு பாப்போ நீங்க சொன்னபடி
ஆ ஹாஃப் கே ஜி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ் ட்டு உங்களுக் டவுட்னா சேனல் பாருங்க ஜப்பார் பாய் சேனல் பாத்து ட்ரை
ம் ஜப்பார் பாயா
ஆமா ஜப்பார் பாய்
ஆ சேரி நா கால் பண்ணி பக்குறே நா இப்ப நைட் டைம் டைம் சேரினு வீட்டுக்கு போயிட்டு
மெதுவா சொல்லு நைட் சாப்பாடு இனிமேதா சிஸ்டர் என்ன டிஃபன் அவ்ளோதா டிஃபன்தா நைட்டு டிஃபன்தா
ம், அதா நல்லது இப்போ ஆனா இப்ப எல்லாமே மோஸ்ட்லி சேஞ்ச் ஆயிட்டாங்க, ஒன்னு ரெண்டு பேர்தா இன்னு ரைஸ் சாப்ட்டுட்டே இருக்குதுங்க
ஆமாமா சிஸ்டர், நைட்டு ஃபுல்லா டிஃபன்தா
ம்
அதனால என்னாச்சு தோச இட்லி என்னாச்சு பண்ணிப்ப
ஆமா சப்பாத்தி இந்த மாரி எது சேமியாவு இந்த மாரி எதும் லைட் ஃபுட்டா எடுத்துக்குவாங்க, ஆனா நைட்லதானே இங்க அதிகமா இந்த ரைஸு, நூடுல்ஸ், சவர்மா
இங்க ஒரே அப்டிதா போவுது சம்டைம் நாங்களு சம்டைம் நாங்களு அப்டி தா சாப்டுவோ எங்காது வெளில போனா சாப்ட்ற வேண்டியதா
வெளில போனா சாப்ட்டே ஆகணு இல்லன்னா அவ்ளோதா வீட்டுக்கு வந்தா அவ்ளோதா ஐயோ வீட்டுக்கு போயி இட்லி தோசையா நெனைக்குபோதே இதா இருக்கு
ஆ நம்ப நம்பளுக்குதா தலவலி செய்றது
நம்மதா தி இவ்ளோ கஷ்டபட்டு அலஞ்சு போய் நின்னு நம்மதா வீட்ல வேல பாக்ற மாரி இருக்கு அதுக்காவே நான்ல்லா ஃபுட்டு வாங்கிட்டே போயிடுவே வீட்டுக்கு
ம், நாங்கெல்லா வெளியே திண்ட்டே போயிட்டு இருக்றது எதுக்கு வந்து வீட்டுக்கு வந்து சாப்ட்டுட்டு வெளிய கடையிலயே சாப்பிட்டோமா வந்தோமா படுத்தோமா இருக்கனு
ஆமா முன்னாடில்லா நான்லா அந்தளவுக்கெல்லா வேல பாக்கவே மாட்டே ஒன்னுமே பாக்க மாட்டே இப்பல்லா இப்பல்லா வேல பாத்துட்டே இருக்க மாதிரி இருக்கு என்னடா
என்ன பண்ண சொல்றீங்க கால்ல எந்திச்சா நைட்டு நைட்டு வரைக்கு முடிய மாட்து வேல
தூங்குற வரையு வேலை இருந்துகிட்டேதா இருக்கு இன்னமு இருந்துகிட்டேதா இருக்கு
ஆமா
ம்
இருந்துகிட்டேதா இருக்கு இந்த இந்த டைம் கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கு ஆனா இந்த டைமே யாருனா வீட்டுக்கு கெஸ்ட் வந்துருவாங்க அதோட அவுங்கள கவனிக்றதுக்கு கரெக்ட் ஆயிடு
ஒகே சிஸ்டர் நா பிரியாணி ட்ரை பண்ணி பாக்குறே நீங்க எல்லா பாருங்க கண்டிப்பா இன்னொரு கால்ல சந்திப்போ
ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, ம் ம்.